ஹலோ மேம் கேக்குதுங்களா வணக்கம்
வணக்கம் நா நல்லாருக்குற நீங்க எப்டிக்கிறீங்க
நல்லாருக்கே
என்ன பண்ணிக்குறீங்க
நானா சும்மாதா இருக்கே
ஆ
நீங்க என்ன பண்றீங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஆ லன்ச் ஆயுச்சா என்ன சாப்ட்டாச்சா
ஆ இல்ல இன்னைக்கு நா ஃபாஸ்டிங் சோ சாப்புடல ஹலோ கேக்குதா
ஆ இன்னைக்கு முடிஞ்சுச்சு இல்லயா இன்னைக்கு தான ஃபெஸ்டிவலு
இன் இல்ல நேத்து இன்னைக்கு ரெண்ட் நாள் ஃபாஸ்டிங் வக்கணு
ஓ நைட்டு தா சாப்புட்ணு மொ
ஆமா ஆமா ம் ஆமா ஆமா
பசங்களு சாப்புட்லாமா
அவுங்கள்லா ஃபாஸ்டிங் இல்ல சின்ன சின்ன பசங்க தான சோ அவுங்க ஃபாஸ்ட் பண்ல நா மட்டுந்தா ஃபாஸ்ட் வச்சிருக்க உங்க பேக்ரவுண்ட்ல ஏதோ சவுண்டு கேக்குது சிஸ்டர்
சேரி இருங்க வேற எடம் போற ஆ ம்
அப்புற கால் ரிஜெக்ட் ஆயிருது அதுக்குதா
ஆ ஆமா ஆமாமா இப்போ பரவாயில்லையா கேக்கலையா
ஆ ஓகே
ஹலோ இப்போ ஓகேவான்ன இங்க கன்செஷன் நடந்துன்னு இருக்குது அது வீடு ஒச்சுன்னுக்கிறாங்க அதனால அப்டி இங்க அப்டிதா நெறைய எடோ காலியாருக்குதா அதனால ஒவ்வொருத்தரு
ஓகே ஓகே
அது மாரி பண்ணிட்டுருப்பாங்க ம் அந்த பக்கலா காலி எடமா உங்கள்து கிளைமேட் எப்டி இருக்குது உங்க ஊர்லல்லா
கிளைமேட் இன்னைக்கி கொஞ்ச பரவால்ல அந்தளவுக்கு வெயில் எல்லா இல்ல ஓகே மாட்ரேட்டாதா இருக் கே ரொம்பவு நல்லா இல்லன் சொல்ல முடியாது பட் ஓகே நல்லாதா இருக்கு நேத்து கொஞ்சோ மழ பெஞ்சிச்சு கொஞ்ச கொஞ்சோ நேரோ பெஞ்சிச்சு ஒரு மழ
ம் இங்கயு அப்டிதா லைட்டா மழ தூரிச்சு நின்னுச்சு இப்ப பரவால்ல ஒரளவுக்கு மார்னிங் கொஞ்சோ சன் தெரிஞ்சு இப்பப்போ மூடிட்டு இருக்குது ம்
ஓகே ஓகே செரி நம்ம வந்து இப்டி ஒரு டாபிக் பத்தி பேசனு என்னன்னா இப்போ வந்து இப்போ இயர் லியா வந்து விடோ ஆயிட்றாங்கல்ல அவுங்க வந்து ரீமரேஜ் பண்ணிக்கிறத பத்தி உங்களோட தாட்ஸ் எப்டி இருக்கு
அவுங்களுக்கு சைல்டு இல்லனன்னா ஓகே சைல்டு இருந்தா அவுங்க கொஞ் சோ பாத்துன்னு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டு அப்றோ பண்ணிக்கிறது இது தப்பில்ல சின்ன கொழந்தையா இருந்தா ஓகே ஒரு மிடில் ஏஜ்ஜி ஒரு அடல் ஏஜுனா கொஞ்சோ கஷ்டோ அவுங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு உள்ள இன்டர்றாவது ரைட்டு ஏன்னா அவுங்களுக்கு டிப்ரிஷ்ன் ஆயடுவாங்க பேசும்போது இல்லியா அவுங்களியு பாக்குணு வர்ற பாட்னரையு பாக்கணோ பாட்னர் எப்டி அவரு ஹேண்டல் பண்ணுறாருன்னு பாக்குணு ரெண்டு சைடு பாக்குணு ஆ அது
இப்ப உண்மையான ஒரு விஷ்யதா எனக்கு எது என்னொடா தாட்ஸ் எப்டி இருக்குனா கண்டிப்பா வந்து இப்போ இயர்லி ஏஜ்ல இப்ப வந்து ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ்க்கு மேல போச்சுன்னா ஓக் கே அவுங்ளுக் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவசிய இருக்காது பட் வந்து சில பேத்துக்கு வந்து சைல் சைல்டு மீன் கொழஞ்ச கொஞ்சோ கம்மி ஏஜ்ல இருக்கு போதே வந்து விடோவய்டுறாங்க அவுங்கலா வந்து இந்த மாரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன சொல்றது இந்த ஊர் உலகத்துக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ட்டு ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க
ஆமா ஆமா
காக அவுங்க யோசிக்கிறாங்க எல்ல பண்றாங்க ஒரு ஸ்டேஜக்கு அப்றோமா வந்து அவுங்க தனி ஆய்டுறாங்க நா இப்போ வந்து பசங்கங்க போது அவுங்க பசங்க அந்தந்த ஸ்டேஜ்ஜி வருபோது அவுங்கவுங்க அவுங்க வேலய பாப்பாங்க படிக்கிணு அவுங்கவுங்க வெளியூருக் போய் படிப்பாங்க வெளியூர்ல வேல பாப்பாங்க அந்த மாதிரி போகு போது அந்த அந்த பேரண்ட் தானே அங்க வந்து வந்து சஃபர் ஆவுறாங்க அவுங்களுக்கு ஒரு தொணை இல்லாம போயிடுதுல சோ என்னோட தாட் எப்டின்னா கண்டிப்பா வந்து ஒரு மேரேஜுன்றது பண்ணிக்கிணு யாருக்காக இல்லனாலு தனக் கா ஒரு மேரேஜ் பண்ணிக்கிணு அப்டின்றது என்னோட தாட் ஏனா வந்து என் அம்மாவே வந்து அந்த சிச்சுவேஷன்ல இப்போ ஏனா என் அம்மா வந்து என் அப்பா எறந்து போகுமோது நாங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பசங்க எங்க அம்மா வந்து எப்டி சொல்றது மேரேஜ் பண்ணிக்கில எங்களுக்காக எங்கம்மா மேரேஜ்
ம்
சொல்ட்டு எங்க அம்மா மேரேஜ் பண்ணிக்கல எந்த ஒரு எப்டி சொல்றதுன்னா அவங்களுக்குனு அவுங்க எதுவுமே பாத்துக் ஆமா எங்களுக்காவவே அவுங்க வாழ்ந்துட்டாங்க இப்ப எனக்கு சிஸ்டர்க்கு கல்யாணோ பண்ணி தந்துட்டாங்க எனக்கு கல்யணோ ஆயிச்சி சிஸ்டர் கல்யாண ஆயி ச்சி இப்போ அவுங்க நல்லதா இருக்காங்க எப்டி சொல்றதுனா அவுங்க அவு ங்க உழைப்பிலேதா அவுங்க வந்து லீஸ்க்கு ஒரு வீடு எடுத் து அவுங்க இருக்காங்க ஓகேங்ளா அவுங்க இப்போயுமே வந்து வேலைக்கு போயிட்டுதா அவுங்க சாப்டுட்டு இருக்காங்க எதோ அவுங்க பாத்துக்கறாங்க நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்றோம் அவுங்க மிச்சத அவுங்க பாத்துக்குவாங்க அதுதா அப்டிதா ரெகுலரா போயிட்டு இருக்கு நாங்க அவுங்க கூட இரு க்கும் போது எதுவு சேஞ்ச் ஆகல அவுங்க விட்டு நாங்க வெளிய வந்து அவுங்க எதுவு சேஞ்ச் ஆகல ஸ்டில் அவுங்க லைஃப் வந்து இப்டியேதா போயிட்ருக்கு இப்ப வந்து எப்டின்னா வை வயசா வயசா அவுங்க ரொம்ப லோன்லா ஃபீல் பண்ண ஆரம்பச்சிட்டாங்க ஒண்டியா இருக்காங்கல்ல ஒரு கட்டத்துல வந்து எப்டி யோசிக்கிறாங்கனா ஒரு ஆம்பல புள்ள இருந்திருந்தா ஒரு அப்டி இருந்திருக்குமோ நம்ம கூட அந்த மாரி ஒரு திங்கிங் அவுங்களுக்கு வர ஆரம்பச்ச எங்க அம்மாக்கு அந்த திங்கிங் வராத அளவுக்கு நா எல்லாமே பண்ற பட் இருந்தாலுமே அவுங்களுக்கு அது வந்து கண்டிப்பா ஒரு எல்லாத்துக்கு இருக்குந்தான இப்போ இன் இப்போ எனக்கு வந்து இன்லாஸ் இல்லன்னா பரவாயில்ல இன்லாஸ் என் கூட இருக் காங்க அப்டி இருக்கும்போது நானுமே வந்து என் அம்மாவ கூட்டி வந்து இங்க வச்சிக்கற்து வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷியமா இருக்கு புரிதுங்ளா அதுனால வந்து எ
ஆ அது ரைட்டு ஆனா இப்ப இருக்க சிச் சுவேஷன் ஓகேனு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்துல அது வேணான்றதுனால வெளிய வரல அவுங்க இப்போ யாருனாலியு அடாப் பண்ணிக்குலா ஆனா அது வர இப்ப உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க அப்டினு அது யோசிப்பாங்க நம்போ ஓகேனு சொல்றோ அவுங்க ஒரு ரிலேட்டிவ் என்னா சொல்றாங்கோ உங்க ஹஸ்பண்ட் என்னா சொல்றாங்கோ உங்க ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் என்ன சொல்றாங்க அப்டி எல்லா யோசிப்போ
இப்போ என்னோட அப் எப்டி எ எ அம்மா ஒரு மேரேஜ் அவுங்களுக்கு ஒரு லைஃப் தேடிக்கிட்டாங்க அப்டினா அதுக்கு அவுங்க யாரையுமே கேட்க வேண்டிய வேல கெடையாது புரிதுங்ளா என்னையுமே அவுங்க கேட்க கூடாதுதா நா சொல்வ ஏனா வந்து இப்ப நா என் லைஃப் பாத்துட்டு வந்துட்டன்ல என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் ஃபேமுலி அவுங்கள பேசுறதுக்கு வேல கெடையாது ஏனா நீங்க யாரு அவுங்கள பாத்துக்கல அப்டிங்குபோது அவுங்க லைஃப் அவுங்க லீட் பண்ணிட்டு போனு எனக்கு வந்து இது ஒரு எப்டின்னா இது இந்த தாட் வந்ததுக்கு காரணோ எப்டின்னா இப்ப நா ரீசண்டா ஒரு மூவி பாத்த அந்த மூவில வந்து இதுதா ஸ்டோரியே
ஆ ஆமா எங்க அக்காவு சொன்னாங்க இப்ப ஆ எங்க அக்கா ரீசண்டா இப்பதா பாத்துட்டு இருந்தாங்ளா அவுங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எங்க தங்கச்சி இப்போ ஒரு ரீசண்டா இறந்துட்டாங்க அவளு அப்டிதா வந்துட்டா அங்கந்து ஒரு ரீமேரேஜ் பண்ணியிருந்தா அவ உயிரோடு இருந்திருப்பாளோ அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அது ரைட்டு ஆனா அவுங்களு கொஞ்சோ மைண்டு வெச்சு பண்ணு ஏதாது வேலைக் போ பண்ணு புட்ச்சுது பண்ணுனு சொன்னோ ஆனா அந்த ச்சுவேஷன் னுங்க அவுங்க போல கொஞ்சோ அவுங்க டிப்ரஷன் ஆயி ட்டாங்க வெளிய வந்ததுமே டிப்ரஷன் ஆயி ஆ சூசைட் பண்ணிக்கினாங்க அது ரொம்ப கஷ்டமாயிச்சி அதுக்கு அத சொல்லிட்டு இருந்தாங்க அவுளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணிருந்தா அவ்ளு நல்லா இருந்திருப்பால அவ கொழந்த அங்கே வேற இருந்துச்சு அவுங்க ஹஸ்பண்ட் வீட்ல அந்த கொழந்த இருந் துச்சு அவுங்க குடுக்க மாட்டேட்டாங்க இவ போய் போய் பாத்துட்டு வரத் க்கு அவுங்க பிளைம் பண்ணி வச்சுட்டாங்க கொழந்தய நீ போவாத அவுங்க மம்மிய பாக்காத அப்டின்ட்டு இவுங்க போய் ஸ்கூல்ல போய் மீட் பண்ணா கூட கொழந்த நீ ஏ வந்த ய பாக்குற அப்டி சொல்லி சொல்லி அவளுக்கு இன்னு டிப்ரெஷன் ஆயிச்சு அவளுக்கு ம்ச் அது அந்த மாரி ஆயிச்சு ஆ ஆனா அந்த சுச்சுவேனுக்கு யாருக்கு போ கூடாது கடவுள் அது மாரி யாருக்
போவகூடாது இன்னொன்னு என்னன்னா அ அவுங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு கொழந்தை அம்மா கிட்ட இருந்து பிரிக்றத் பிரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய தப் பு தாய் என்னைக்குமே தாய் தா அத வந்து அவுங்க பண்ணது தப்பா து அந்த தப்பால வந்து ஒரு உயிரே போயிட்ச்சி அப்டின்னா அதுவு அது அதுக் நாம எப்டி சொல்றது அவுங்க உண்மையிலே அந்த தப்பு பண்ணிருக்காங்க அப்டின்னா கடவுள் அவுங்களுக்கான தண்டனைய கண்டிப்பா குடுப்பாங்க
நீங்க வேற நல்லா இருக்குறாங்க அவங்க நல்லா இருக்குறாங்கோ அவங்க அதுதா ரொம்ப மனசுக்கு
ஒ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷியோ புரிய மாட்டேது கடவுள் வந்து எப்டி தெரிமா எனக்கு எ என்னோட தாட்ல நா படிச்ச வரைக்கு நா என்னோட லைஃப் லைப்ல பாத்த வரைக்கு எப்டி தெரிமா இப்போ கஷ்டப்படுறவங்க எல்லா கடவுள் நம்ள பாக்குறத் இல்லைன்றது கெடையாது ஒரு டைலாக்கே இருக்கு தெரியுமா கஷ்டப்படுறவங்கள கடவுள் கைவிட மாட்டா அப்டின்ற ஒரு டைலா ஒரு ரஜினி பட டைலாக் இப்ப உங்ளுக்கு தெரியுமான்னு தெரியல இருக்குல அது நூத்துக்கு நூறு உண்மதா
ஆ
அது நூத்துக்கு நூறு உண்மதா எனக் படொ பெரு சரிய தெரியில அ பட் அது ஒரு ரஜினியோ டைலாக் மட்டு எனக்கு தெரியு உம் அது வந்து நூத் நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷியோ என்னோட லைஃப்ல அத நா விட் பண்ணிருக்க இப்போ புவரா இருக்கவங்க புவராவே இருந்துகுட்டு இருக்காங்க தப்பு பண்றவங்களா ரிச்சாவு இரு கங்க நல்லாவு இருக்காங்க அப்டின்னும் போது நம்மளுக்கே ஒரு தோனு என்னடா இது தப்பு பண்றோவ்லா நல்லா இருக்கா நம்ம ந கரெக்டா இருக்கோ நம்ம இப்டி இருக்கோமென்ற ஒ தாட் வரு இல்ல பட் வந்து அது அப்படி கெடையாது அது அப்படி கெடையாது தப்புப்பா இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலுமே நம்புளுக்கானது கரெக்டா நம்புளுக்கு கெடைக்கு உங்கள நீங்க அத யோசிச்சி பாருங்க நம்ம கஷ்டப்பட்டாலுமே நம்பளுக்கான சாப்பாடு நம்மளுக்கு கடைக்கு ஆ நம்மளுக்கு வேண்டிய சேர வேண்டிய விஷியங்கள் நம்மளுக்கு சேந்துட்டேதா இருக்குமே ஏன்னான தெரியுமா லைப்ல ஒரு கஷ்டத்துல இருப்போ அவ்வளொதா அப்டியேருந்த மாரிதா போயிட்டே இருக்குங்க அதுகான அர்தொ வந்து கடவுள் நம்மள கை விட்றுவாருண்ரது கெடையாது என்னனா நம்ம எப்டி சொல்றதுன்னா ம்ச் இந்த உலகத்துக்கு வந்து தப்பு பண்றவங்களுக்கு இந்த உலகோ வந்து எப்டி சொல்றது இது மாதிரி போரடைஸ் மாதிரி பேர பேரடைஸ் மாதிரி இன்ன நல்லவொங்களுக்கு இந்த உலகம் வந்து ஹெல் மாதிரி அதே வந்து நம்ப எறந்து போயிட்ட அப்றமா தப்பு பண்றவுங்களுக்கு வந்து தப்பு பண்றவங்களுக்கு ஹெல் ஹெல்லு க நல்லா இருக்க கரெக்டா இருக்கவுங்களுக்கு போரடைசு கண்டிப்பா கெடைக்கு அதுதா உண் அதுதான் உண்மையே ப ஆக்சுவலா அதா உண்மயே இப்ப இந்த உலகத் இப்ப வந்து இவுங்க நல்லாருக்காங்க தப்பு பண்றாங்க அன இவுங்க ரெகுளரா எவ்ள எள் ஜாலியா இருக்காங்கப்டின்னா கடவுள் சும்மா விட் விட்டுட்டே இருக்காரு நீ எவ்ளோ பண்றியொ பண்ணு பண்ணிட்டே போ ஆனா எனகு ஒரு டைம் வரு அப்பொ நா உன்ன ஸ்டாப் பண்ணுவேனு சொல்லிட்டு அதே மாரி கஷ்டப்பறவங்களையு நீங்க கஷ்ட படுங்க ஆனா நா உன்ன எந்த நிமிஷத்தியுமே வந்து அப்டி விட்ற மாட்டேன்ற மாரி ம்ச் இது போது சூசைடுன்றது வந்து கண்டிப்பா இருக்குங்க நா எ லைஃப்ல நீங்க என்னாவென ப்போ நா வந்து ஒரு சிங்குள் பேரண்ட்டு எங்க அம்மாவு சிங்குள் பேரண்ட்டாதா வளத்தாங்க நா ஹாஸ்டல்ல தா வளந்தே ஓக்கேங்ளா ஹாஸ்டல்ல தா நா வளந்தே என்னோட ஃபுல் சைல்ட்டு ஃஉட் புல்லாவே இல்ல இல்லனாலு என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்னோட டுவெல்த் காலேஜ் வரைக்குமே நா ஹாஸ்டல்ல தாங்க இருந்தேன் மந்த்லி ஒன்ஸ் ஐ மீன் இயர்லி ஒன்ஸ் தா நாங்க வீட் வீட்டுக்கு வர முடியும் இயர்லி ஒன்ஸ் மே மந்த் லீவு இருக்குல இந்த மாரி வெகேஷன் சம்மர் லீவ் இருக்குல அப்பதா எங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்பதா அம்மா கூட வந்து நாங்க இருக்க முடியு மந்த்லி ஒன்ஸ் வந்து அம்மா எங்கள பாக்கலாம் மந்த்லி லாஸ்ட் சண்டே வந்து அம்மா எங்கள பாக்கலா அந்த மாரிதா என் லைஃப் போச்சி நா ஏன் சும்மா சொல்லனு என் அண் அண் நா நா காட் கிட்ட இன்னு வரைக்கு நான் தேங்க் பண்ணிட்டேதா இருக்கேன் என்ன தெரிமா கடவுள் என் லைஃப் எங்க அப்பாவ எடுத்துருக்கலா இந்த சொந்த பந்தத்தல்லா என் லைஃப்ல என் சைல்டுஹுட்ல இல்லாம பண்ணிருக்கலா ஆனா உண்மைய சொல்லபோனா எ லைஃப் வந்து அவ்ளவு ஒரு மிராக்கல்ஸ் நடந்திருக்கு என் ஹாஸ்டல்ல நா இருந் ததுனால
ஆமாவா ஆ எ எ ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்டல ஆ இல்ல உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு ஒரே ஹாஸ்டலா
சொல்லதா படிச்சோ இப்போ சொந்தகாரங்க என்னங்க பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு நாள் சாப்பாடு போடுவாங்க ரெண்டு நாள் சாப்பாடு போடுவாங்க மூணாது நாள் ஒரு மாரியா பேசுவாங்க வச்சுக்க மாட்டாங்க அவுங்களுக்கு படிப்பு தர முடியுமா நம்பளுக்கு ஒழுக்கத்த தர முடியுமா ஆனா ஹாஸ்டல் எங்களுக்கு அது எல்லாமே தந்துச்சி அப்ப நா யோசிப்பேன் கடவுள் வந்து எங்க அம்மாக்கு வந்து எப்டின்னா எங்க அம்மாலா வந்து ஒரு உலகம் தெரியாதவங்கன் சொல்வாங்கள அப் அப்டிதா அப்பா இருந்த வரைக் க்கு வந்து அப்பா அப்பா இருந்த வரைக்கு அம்மா வீட்டு வாசப்படி கூட தாண்டுனது கெடையாது சப் வீட்டுக்கு தேவையான சப்ஜி மொத கொண்டு அ அப்பாவே வாங்கிட்டு வந்தா குடுத்துருவாங்க அப்டிதா வந்து லைஃப் இருந்துச்சி அம்மாது அம்மா வீட்லையுமே சரி அம்மாவோட அப்பாவுமே சரி அம்மாவ வந்து அப்டிதான் வச்சிருந்தாங்களே எப்படி சொல்றது செல்லம்மா சொல்லுவாங்கள அப்டிதா எங்கம்மா வந்து ஸ்கூல்க்கு போய் நா போவலே படிக்க இஷ்டல்ல சொன்னதுக்கே அவுங்க அப்பா வந்து அவல அவுங்கல படிக்காமே விட் விட்ருக்காங்க அந்த காலத்துல அப்டி பண்ணிருக்காங்க சரி வேனா நம்ப பண் பொண்ணுக்கு அப்டி சொல்டு அவுங்க உட்டுட்டு அந்தளவுக்குலா அவுங்க செல்லமா வளர்த்து ட்டு அவுங்க கல்யாணம் பண்ணி வந்த வீட்டுலையு கஷ்டங்கள் இருந்துச்சி தா ஆனாலுமே ஒரு சாப்பாட்டுக்கோ நல்லது கெட்டதுக்கோ எங்க அம்மா வெளிய போய் தனக்குன்னு தா செஞ்சுக்கணூன்ற நெலமை இல்லாம என் அப்பா எல்லாமே செஞ்சுட்டு தா இருந்தாங்க ஆனா அப் அப் அப்டிப்பட்ட அ அந்த டைம்ல கடவுள் எங்க அப்பாவ எடுத்துட்டோன எங் நாங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க எங்க அம்மாக்கு எப்டி இருந்திருக்கும் ஆனா இப்ப எங்க அம்மா இருக்குற இப்போ எங்க அம்மா இரு